ஹலோ
விக்கி இரோப்ல ஹலோ கேக்குதா சார்
என்னா ப்ரோ பண்றீங்க
அதா பூனையோட விளாண்டு இருக்க ப்ரோ
அப்டியா ப்ரோ மழையெல்லா பேயுதா ப்ரோ அங்க
லைட்டா இஞ்சி துருவி போடதுக்கு கூப்பிறாயிங்க
அப்டியா தூரல் பெய்தா செரி செரி இங்க ஃபுல்லா மழ ப்ரோ
ஆ போய் மழேருந் மழே
முதுகு வரைக்கு இருக்கு ப்ரோ தண்ணி இங்க வர முடியல அங்க இருந்து இங்க நீச்சல் அடிக்கிற மாரிதாருக்கு அதா நீங்க வாங்க அடிங்க வந்து இது நீங்க வந்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கு நீங்க ஹைட்டா இருப்பீங்களா குள்ளமா இருப்பீங்களா
நா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்
ஆ அப்பனா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு ப்ரோ வாங்க ப்ரோ இங்க
சரி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸோ செவனோ
ஃபைவ் பாயிண்ட்டா அப்ப கூட கரெக்ட தா இருக்கு நீங்க வாங்க
அ எந்த எடோ சொல்லுங்க வர நீச்சல் அடிக்கிற
ரவுண்டானா தெரியுமா பென்சில் ஃபேக்ட்ரி ரவுண்டாணா இங்கதா ப்ரோ அங்கதா ப்ரோ தண்ணி நிக்கு சிவிம்மிங் ஃபூல் மாரியே இருக்கு அங்க நீங்க வந்தா என்ஜாய் பண்லா அங்க
செரிங் ப்ரோ
அ வாங்க வாங்க இங்க வந்து நல்லா நீச்சல் அடிங்க விளாடுங்க
வந்து பர்ஸ்னலா இன்னைக்கு விசிட் பண்ணுங்க
அ சரி ப்ரோ பண்ணிறலா அதுல என்ன இருக்கு
ஓகே ப்ரோ என்னா ப்ரோ பண்றீங்க
நா சும்மா தா ப்ரோ இருக்க சாப்ட்டாச்சா
சாப்ட்ட ப்ரோ என்னா ப்ரோ வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்டா கேக்குது உங்கள்து ம் வருது ப்ரோ பக்கத்துல யார்னாச்சி சத்தம் போட்றாங்க ப்ரோ
பக்கத்துல வந்து பாப்பா இருக்கு ப்ரோ அதா சத்தம் போடுது
சேரி அதா என்ன என்னா பண்றீங்க வேலைக்கு போறீங்களா
ஆமா ப்ரோ வேலைக்கு
யார் யார் பேசுறாங்க அவுங்க வயசு என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது கல்யாண ஆயிருக்கா கல்யாண அ ஆவுலயா நெறைய பேரு பேசுனாங்க ப்ரோ
அப்டியா ப்ரோ என் பக்கத்துலயே ஒருத்தே இருக்கா ப்ரோ ஒரு பொண்ண தொரத்தி தொரத்தி லவ் பண்றா ப்ரோ ஒருத்த விடாம பாவோ அந்த பொண்ணு அந்த பொண்ண வந்து வீட்ல விட்டுறாங்க வெளிய சுத் த்த நல்லா அந்த பொண்ணு நைட் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கு சுத்திட்டே இருக்கு ஒருத்தே இருக்கா சின்ன பைய எட்டாது தா படி எட்டா ஒன்ப ஒன்பதாவது படிக்கிறா ப்ரோ அவன் அந்த னாடி சுத்தி சுத்தி சுத்திட்டே இருக்கான் ப்ரோ அவே கேக்குதா
உ உங்களுக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாண ஆக போது
ஆமா ப்ரோ பண்ணிப்பான் ப்ரோ தெரியல எப்டின்னு எனக்கு வந்து இப்பதா ப்ரோ இருவத்தொண்ணு ஆக போகுது ஜூலை ஒண்ணு வந்தா இருவத்தொண்ணு ப்ரோ
செரிங் ப்ரோ பாத்து கல்யாணம் பண்ணிக்கங்க ப்ரோ
பண்ணிக்கலாம் ப்ரோ பண்ணிக்கலா கொ இன்னு போட்டு கொஞ்ச நாள் ஒரு இருவத்தி மூணு வயசு வரணு ப்ரோ என்னா ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ
நா லவ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா கல்யாண ஆயிரு லவ் பண்ணலன்னா ஜாலியா இருப்பீங்க லவ்
அதா எ தம்பி பண்றான்ல அவ பண்ணிப்பான் விடுங்க கேளுங்க ப்ரோ ஒரு பொண்ணு ப்ரோ நைட்டு ரெண்டு மணி ஒரு மணி வரைக்கு சுத் சிட்டேருப்போ செரியா நாங்க உக்காருவோ ஒரு ஏ ரியால ஏரியால ஒரு இடத்துல உக்காருவமா அந்த பொண்ணு வரு எங்களுக்காகல்லா வராது அந்த பையனுக்காகவே வரு அந்த பொண்ணு வந்து பாத்துட்டு ஆமா ப்ரோ வந்து ஜூஸ் எடுத்துட்டு வரு கையில ஜூஸு ரெண்டு சாக்லேட்டு அந்த பொண்ணு சாக்லேட் குடுக்கு டெய்லியு அவ வாங்கிட்டு அப்டியே அவ பின்னாடியே சுத்துவா ப்ரோ
பாத்து ப்ரோ பாத்து ப்ரோ எங்கனாச்சு யார்னாச்சு பாத்து அடிக்க போறாங்க நீங்க கொஞ்ச பாத்து நீங்கதா ப்ரோ பாக்கணு
சொன்னா கேக்க மாட்ரா த்தரா ப்ரோ நெக்ஸ்ட் இயர் டென்த்டா படிடா படிடா சொன்னா படிக்க மாட் றான் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துறா
அது டைலாக் சொல்லுவாங்கலே டேய் படிடா கண்ணா படிடா அப்டி சொல்றே நா அந்த டைலாக் மாரி சொல்றீங்க நீங்க
இப்டிதா ப்ரோ பண்றா அவன்
உ
பேண்ட்டு வேற ப்ரோ எதோ சின்னதா கேப் இருக்கு ப்ரோ அது உள்ள எதாவது போட்ரணு அப்பதா கரெக்டா இருக்கு
எலி போட்டு உட்ரு
இருங்க இருங்க அதா தேட்றே எதாவது இருக்கானு நீங்க சொல்லுங்க
எதாச்சு பெட்ஸ் எதுனாச்சு வளக்கிறீங்க பூனை மீனு
ஆ
பூனை வளக்குறே ப்ரோ
பூனை வளக்கிறீங்கலா நா வந்து மீன் வளக்கிறே மீனு மீனு
மீனா ப்ரோ என்ன மீன் ப்ரோ என்னா மீன் ப்ரோ
அரோணா அரோணா ஒரு இப்பதா ப்ரோ வாங்கி இது ஆயரூபாய் சொல்லி சின்ன கை கையளவு தா ப்ரோ மின்னல் அடி
ன்னலா ரொம்ப அடிக்கு பாத்து இருங்க
ஹாய் ப்ரோ ஆயரூபா ஆயரூபா ஆயரூபா வாங்குன கேக்குது கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ
ஆ மின்னல் ஆ சொல்லுங்க ப்ரோ கேக்குது எனக் கே
போய் வாங்கிட்டு வா
ஆ ஆயரூவா வா செரி ப்ரோ செரி ப்ரோ எங்க போய் வாங்குனீங்க
கொலத்தூர்
கொல்லத்தூர் அங்க கம்மியா இருக்கு ப்ரோ கம்மியா இருக்குமா மீன்லா
அது ஒன்னுக்கு கிராம் வாங்ன
செரி ப்ரோ செரி எல்லாரு சொல்ற சொல்றாங்க கம்மியா இருக்குனு ஆனா தெரியில அதா கேக்கிற
நீங்க போய் வராட்டி நீங்க மீன் வளக்கள ஆச இருந்தா நீங்க போய் வாய்ங்.
அப்டியா எனக்கு நா ஃபோன்ல ஒன் மீன் பாத்த ப்ரோ பேனு குறாமீயோ ஏதோ இருந்துச்சி அது சீக்கிரமா பெருசு ஆயிடுமா வயிட் கலர்லருக்கு அந்த மீனு. அது ரெண்டு மூன் மாசத்திலியே ரொம்ப பெருசு சரிதாமா தெர்யுமா உங்கள்க்கு அந்த மீனு ஏ இல்ல ப்ரோ இன்னு வாங்கல அதா வாங்க போற அங்க கெடைக்காமானு கேக்குற
அங்க கெடைக்கு அது ஆனா கொஞ்சோ ஒரு ரேருதா அந்த மீனு சொல்லி வெச்சிகினு ஆ அவுங்க வந்து இம்போட் பண்ணிட்டு வாங்க
இல்ல நா ரீல்ஸ்ல எல்லா பாக்குற அந்த மீன் எல்லா கடையிலியு இருக்கு
ஆ பச என்ன என்னா மீன் வளக்குறீங்க
கெட்டந்து ஏதோ சத்தோ வருது ப்ரோ மைக்ல வர்ற மாரி சத்தோ ஒண்ணு
அதா ப்ரோ நா மொ மொட்ட மாடில இருக்கற அதா மசூதில ஆடர் ஆடரு போட்டுருக்கே. குடுக்குறாங்க அதுதா ப்ரோ வாய்ஸ்
செரி ப்ரோ செரி ப்ரோ ஏ அதா அங்க விக்கு ஆ ஸ்
என்னா பூன வளக்குறீங்க ஹலோ
கேக்கல என்னப்
அது என்னா பூன என்னா வளக்கறீங்க
ந நா என்ன வளக்கிறின் கேட்டீங்ளா இப்போ இப்போ வந்து பூன வளக்குற.
இது என்ன பூன பர்ஸியனா நார்மலா
ஆ நார்மல் தா ப்ரோ ரோட்டு பூன தா அது எப்டினா லாக்டவுன்ல ஒரு பூன வந்துச்சி ப் ரோ எங்க வீட்டுக்கே அந்த பூன பாத்தா பீரோல்ல குட்டி போட்ருச்சி ஒரு
இப்போ இல்ல ஆ கேக்குது கேக்குது
அ பீரோல நாலு குட்டி போட்ருச்சு பூன செரி அந்த அந்த பூனைய அப்டியே வளத்தெல்லா அஞ்சு பூன மொத்தமாய்டுச்சி வளத்தோ. அதுக்கப்றோ நாங்க ஊருக்கு போலான் இருந்தோ. ஊர்க்கு போவும்போது மார்க்கெட்ல தண்டுடு அந்த பூனியு நால் பூனியு தந்துட்டு போய்ட்டோ. அங்க போனா ஒரு பூன யார் புரில ஊருக்கு போன ப்ரோ நா. நா எ வீட்ல இல்ல மார்க்கெட்ல விட்டோ. மார்க்கெட் மார்க்கெட் நாங்க தெரிஞ்சவங்க தான வே ஆ ஆமா. அங்க அங்க தண்டுட்டு போய்ட்டு வந்து வாங்கிக்ணுனுஅங்க பாத்தா ஒரு பூன வந்து குட்டி போட்டு செத்துடுச்சா
ஆ
செத்துடுச்சுன்னு அந்த அங்க மூண் சைஸ்ல அதுவு நாங்களே வாங்கிட்டோ
ம்
அதுவு நாங்ளே வாங்கிட்டோ அந்த பூனயு வாங்கிட்டு அங்கெருந்து பாத்தா கொஞ்சோ பெரிய பெரிய பூன இருந்துன் சொன்னாலில்ல எங்கெருந்து எங்க மாமி வீட்லயே விட்டுட்டே வந்து மொத்தமா எவ்ளோக்குன்னு தெரிமா குட்டி பூன ஒரு ஆ ஏழ் பூன பெரிய பூன ஒரு பூன மட்டு எட்டு பூனியு எங்க மாமி வீட்ல குடுத்துட்டோ குடுத்தா அங்கதா இருந்துச்சு அதுக்கப்றோ வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போனோ வீட்டுக்கு போனா ரொம்போ ரண்டி நெறைய பூன ஆய்ச்சுல்ல சுத்திட்டேருக்கு வீடு ஃபுல்லா பூன பூன மேலயு கீழியு திட்றாங்க வீட்ல அதனால ரெண்டு ரெண்டு பூனயா விட்டோ மார்க்கெட்ல பெரிய மார்க்கெட்ல விட்டுவே ரெண்டு ரெண்டு பூனியா அதுக்கப்றோ அந்த பூன் என்னா ப்ரோ
அது என்ன ப்ரோ பெரிய மார்கெட்டு
ட்டுட்டு இங்க மார்க்கெட் பெருசாருக்கு ப்ரோ அத்னால தா பெரிய மார்க்கெட் வச்சுட்டாங்க எல்லாமே கெடைக்கு அங்க ஆட்டுக்கறி மாட்டுக் கறி மீனு
பறக்குறது தாவுரது எல்லாமே இருக்கா
கோ அதனால அது பெரிய மார்க்கெட்னு பேர் வச்சுட்டாங்க பெரியாங்க வந் து விட்டோ அதுக்கப்றோ பாத்தா மூண்பூன நால் பூன வச்சிருந்தே ப்ரோ அதுக்கப்றோ நால்நிறைய எங்கம்மா ஃப்ரெண்டு ரெண்டு பூன கேட்டாங்கனு போய் குடுத் தா அவுங்க பொண்ணு தொர்த்தி வுட்ச்சு பூனய எங்கயோ போய்ட்ச்சுன்னு ஒரே ஒரு பூன தா கெடச்சிச்சு அது ஒரு பூனிய எடுத்துட்டு வீட்டுக்கு வன்ட்டோ மொட்டமா அப்றோ மூண் பூன தாருந்துச்சு வளக்கறன் கேட்டாங்க பாத்தா
செரின்னு எது பேய்ட்டோ ஓகேனு நாங்களே எடுத்துட்டோ ஒரு பூன மட்டு கெட ச்சிருச்சே எடுத்துட்டு வந்தோ வந்தப்றோ வீட்ல வளக்க அந்த பூனயு குட்டி போட்ருச்சு சின்ன பூனயு பெரிசு கொஞ்சோ ஆயிடுச்சு அது பாத்தா ரெண்டு குட்டி போட்டுச்சு அது இல்லெல்ல அது ரெண்டியு போய் விட்டோ மறுப்டியு கொஞ்சோ பெருசாயிட்ச்சு வேட்டயாடி சாப்புற மாரி ஸோ அதனால விட்டோ சரி ப்ரோ நம்ம டைம் ஆய்ருச்சு ப்ரோ
ஓகே ப்ரோ நன்றி